ஹலோ
கேக்குதாக்கா
ஹலோ கேக்குது நிதிஷண்ணா ஒனக்கு எப்டி தெரியு பாப்பா
அதான்க்கா காலேஜுல சொன்னேலக்கா இந்த க்ளாஸ் அட்டன் பண்ணும்போது அப்டிதா பேசுனோ
அவனே பேசுனானா வாண்ட்டடா ஒ வாய்டியம்மா வாய் பேசிக்கினேருப்பாடி நான்ஸ்டாப்பா
நா சொன்னல நா வந்து எல்லாருக்கி ட்டுமே பேசுவே அப்டின் சொன்னேல நா வந்து அன்னக்கி எங்ளுக் கம்ப்யூட்டர் வந்து எடோல்ல எ ஃப்ரெண்ட்ஸ்லா அந்த சைட்ல ஒக்காரேன் சொன்னாங்க நா முன்னாடியே வந்து நா இந்த பக்கோ வந்து ஒக்காந்துட்டே அப்போ இவுங்களுக்கு எடோ இல்லன் அந்த சைட்லந்து ஒரு நாலஞ்சு பசங்க இந்த பக்க த்ல வந்து ஒக்கான்ட்டாங்க அப்ப வந்து நீங்க என்ன நம்ம ஒரே எண்ணில தா அந்தண்யா எண்ணினா வந்து ஒரு சப்ஜெக்ட் மாரிக்கா ஒரு கிளாஸ் மாரி அந்த கிளாஸ்ல வந்து நாங்க ஒன்னா இருந்திருப்போம் போலருக்கு ஒரே கிளாஸ்ல எனக்கு தெரியவே இல்ல நா வந்து கிளாஸ் பண்ட்டு முடிச்ட்டு நா பாட்டுக்கு போய்ட்டேருப்பே இவெ வந்து சொன்னா நம்ம ஒரே கிளாஸ்ல இந்தோ ஞாபோருக்கா அப்டின் கேட்டா இல்ல ஞாபகோல்ல அப்டின் சொ விட்ட அதுக்கப்புறோ மேக்ஸ் எக்ஸாம் கூட நம்ம எழுதுனோமே ஞாபகோ இருக்கா கே எனக்கு ஒண்ணுமே ஞாபகோ இல்ல எதுவுமே ஞாபகோ இல்ல
அவ உன்ன வாட்ச் பண்ணிக்கிட்டா நீ அவன வாட்ச் பண்ணலா அவ்வளதா
ஆமா
அப்ப தெரியல
அதுக்கப்புறோ அப்படிதா கொஞ்ச கொஞ்சமா பேச ஆரம்மிச்சோ அப்படியே ப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோ அப்புறோ வந்து கோடிங்கிளாஸ்ல வந்து அப்படியே சொல்லி குடுப்பா எனக்கு புரியலென்னா ந கேப்ப அவ சொல்லி குடுப்பா அவ்ளதா
கோடிங் நல்லா பண்ணுவான அவ
எல்லாமே நல்லா பண்றாங்கக்கா நல்லா படிக்கிறாங்கக்கா அவ்வளாதா
ஆமான் டி அவ நல்ல பையன்டி கஷ்டப்படுறான் டி லைப்ல கஷ்ட எல்லாத்தையு தாண்டி வந்துக்கறாவ அவ கதையெல்லா கேட்ட ரொம்ப சோகமா இருக்குண்டி அவ அவ பாக்கதா ஜாலியா இருக்கா அவ மனசுல வந்து நறையா கஷ்டலா இருக்கு அப்பா அம்மா இல்லனாலே கஷ்டோ தானடி அதனாலவோ என்னவோ அவ நல்லா படிகிறா
அதுதான்க்கா
அவ நல்லா படிச்சு ஒரு ஜாப் போயிட்டு அவன் தங்கச்சி இருக்கா அவ தங்கச்சி வந்து அவளுமே ஊந்துட்டா இப்ப உ பிசிய தரப்பிபண்ண இடுப்பு ஒடஞ்சிருச்சு
யியையோ
டென்து தா படிக்கிறா இப்ப எக்ஸாம் எழுதனு அவ அவதா எல்லாத்தையுமே எல்லா கதையுமே சொன்னா எனக்கு அத வச்சுதா எனக்கு தெரியுமே
இவ்வளோதானா பே நாங்க சும்மா கேஷுவலா தா பேசுவோம் பா அதனால இவ்வளோல்லா எனக்கு தெரியாது
ஆமா ஆனா பர்சனலா அவ ஏ எல்லாத்தையு சொல்லுவா சொல்லு இப்ப அவளால உ ஈக்குவலா தா சொல்லிருப்பான எனக்கு தெரியல ஏதோ தூர நா தூரோ எங்கே யாரு எதையுமே பாத்ததில்ல பட் ஆனா அவனோடைய இத ஷேர் பண்ணோ அவ்ளோதா நறய நாள் அழுவானா அவங்க அம்மா இல்ல அவங்க அப்பால்ல சொல்லிட்டு
ஐய்யய்யே பாவோந்தாக்கா
பீஜில தா இருக்கானா ரொம்ப அழுவங்க்கா அழுவங்க்கா யாருமே இல்லையே நமக்கு கடவுள் நம்மல ஏ படைச்சாங்க நறைய அழுதுகறேன்னு சொல்லிருக்கா ஒரு ஒரு நாள் உக்காந்து அழுவா அழுவானா ஆனா ஜாலி டைப்டி அவ எல்லா போற இதுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு போற அவ்வளதா மனசுல கஷ்டோனுலா வெளியே காமிச்சுக்காம அவனுக்கு இல்லன்றத யாரு எதுவு அவ இது வரைக்கும் யார்ட்டயு சொல்லிக்கிறானான்னு தெரில அப்ப இல்லன்றதே அது தெரிஞ்சி தெரிஞ்சிருக்காது நெனைக்கிறா கூட்டுகற ஃப்ரெண்ட்ஸ்சுக்கு தவிர மத்தபடி யாரும்க்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நெனைக்கிறே
அதான்க்கா எங்ககிட்டயே சொல்லல நாங்க ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்ல ஒன்னாதா உக்காந்துரு போ கிளாஸ்ல எங்கிட்டேயே சொன்னது இல்ல க ஒரே கிளாஸ்ல க வேற வேற டிபார்ட்மெண்ட் தா நாங்க ஆனாலு
ஆனாலு சொல்லல அப்பா அம்மா இல்லலைன்னு கேட்டு பாரு நீ யார் இதுலேயு அவனுக்கு அவன்கிட்ட கேட்காத அவ ஃப்ரெண்டு கிட்ட யாரிட்டயா கேளு அவனுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டுப்பாரு உண்மையாவே அவனுக்கு அப்ப அம்மாலா யாரு இல்ல அதனாலய அவனுக்கு நல்லா படிப்பானாண்டி எதானலே டக்குன்னு புரிஞ்சுப்பானா அவனே சொல்லுவா எப்புறா படிக்கிற உனக்கு மட்டு என்னாடா பத்து மூளை வச்சு எழுதியி எவனாவது கேப்பானா இல்லக்கா அப்படிலா கெடையாது ஆவ்ரேஜ் தான்கா எனக்கு வந்து நா அப்படியே புரிஞ்சுப்பேன்கா அந்த புரியுற தன்ம எனக்கு கொஞ்சு இருக்குது நா எத்தன கால் பேசுவே அவ கரெக்டா சொல்லுவா எனக்கு தெரியாது நா எத்தன கால் பேசுறேன்னு
பாருங்களே
ஆமா அவெ சொல்லுவா அக்கா நீ இத்தன கால பேசிருக்க அப்பிடின்னுவா அத வச்சுதா ஓ மெமரி பவர் உனக்கு அதிகோ ஆமக்கா ஓரளவுக்கு நா வந்து படிக்க மாட்டேக்கா வீட்டுல்லா வந்தாலா படிக்கெல்லா மாட்ட இது நா சும்மாதா இருப்ப அப்டியா அ ஓராலா பாத்தாலே எனக்கு புரியுக்கா நா புரிஞ்சுப்பங் கா எல்லாமே எனக்கு மக்கப் படிச்சு எழுதலா தெரியவே தெரியாது கான்செப்ட் புரிஞ்சா மட்டுந்தா எக்ஸாமே எழுதுவே அப்டின்னுவா
என் தம்பியு அப்டிதான்க்கா அவெ வந்து எப்டினா கிளாஸ்ல போய் ப வீட்டுக்கு வந்து படிக்கலா மாட்டா கிளாஸ்ல கவனிக்கிறதோட சரி அப்டியே வந்து எக்ஸாம் எழுதுவா
கான்செப்ட் புரிஞ்சிடுவே அவ்ளோதா கான்செப்ட் புரிஞ்சிட்ட நானே எழுதிடுவே அவ்ளோதா எனக்கு அதுவே போதுக்கா நா உக்காந்து மெமரி உக்காந்து ஐயோ பக்கம் பக்கமா படிக்கிற ஆள்லா நா கெடையாது அப்டின்றுவா மெமரி மக்கப் படிச்சு வாமிவிட்டு எடுப்பாங்களா அது மாரில்லா இல்லக்கா அப்டின்னு சொல்லுவா அவே சொல்லுவா ஏன்கிட்ட நீ இப்பதான அஞ்சு கால் பேசிட்டியாடி
ஆமாக்கா
இது ஆறாவ்து காலா
இது அஞ்சுன் நெனைக்கிறே இதா அஞ்சாவ்து
அப்புடியா ஓகே ஓகே இனிமே இன்னு கொஞ்ச கால்தா அஞ்சு ஆறு ஏழு கால்லா பேசலானு நெனைக்கிறே காலேஜ்ல இருக் கானாண்டி அவெ சொல்றா எனக்கு மெசேஜ் பண்றா காலேஜ்ல இருக்கேன்க்கானு
காலேஜ்ல இருக்கானா
அப்டிதா மெசேஜ் போட்ருக்கா காலேஜ் இரு வர காலேஜ் தா நெனைக்கிறே அப்டிதா சொல்லிருக்கா மெசேஜ் போய் பாத்தா தெரியு இது போ முல்ல இப்ப என்னால
ம்
மேல வந்திருக்கு காலேஜ்ன்னு வந்திருக்கு காலேஜ்ல இருக்கே அப்டின்ற மாரிதா மெ மெசேஜ் வந்திருக்கு
அதா போலன்தா சொன்னா என்ட்ட என்னன் தெர்ல
மேபி போயிருக்கலாம் இல்ல உண்மி சொல்றானா பொய் சொல்றானானு தெர்ல நா யோசிச்சேன்டி உண்மையாவே அவெ ஃபேக்கா பேசுறானா நம்ம வந்து காலர் காலரா தானே பேசுட்டுருக்கோ
ஆமா
பொய் சொல்றானோ ஒரு வேள அப்டில்லா யோசிச்ச நானு இவெ பொய் சொல்றானோ அம்மா இல்ல அப்பா இல்ல தங்கச்சிக்கு ஒடம்பு சரில்ல எல்லாமே எப்டி ஒரு ஒருத்தவங்க லைஃப்ல ஆ ஓ இப்டி நடந்திருக்கு அப்டின்ற மாரி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு எனக்கே ஃபேக்கா பேசுறானோ அப்டின்னு அவ சொன்னா அவன் தெரில எனக்கு அதனால தானே அவன கேக்க சொன்னே அவ ஃப்ரெண்டஸ் சர்க்கிள்ல ஆனா அவ ஏ என்ட்ட பொய் சொல்லணு யாரோ ஒரு பொண்ணு நானு அப்டின்ற மாரி இருக்கு நானு நம்புற அவன அவனுக்கு அப்டிதா உண்மையாவே ந்த ரியல் லைஃப்ல நடந்திருக்குன் சொல்ட்டு
தெரிலக்கா அதா கேட்டாதா தெரியுக்கா
ஆமா உனக்கு கேட் உனக்கு தெரிஞ்சுதுன்னா நீ சொல்லு உண்மையாவே உனக்கு அப் ப்பா அம்மா இல்லையானுன்றத கேட்டு சொல்லு எனக்கு சரியா
சேரிக்கா
மெசேஜ் பண்னு அட்லீஸ்ட் ஏனா நா ரொம்பவே அவன நனச்சி ரொம்ப பீல் பண்ணுவோண்டி அப் பப்ச இவங்கள இந்த பையனுக்கு இப்டி ஆயிடுச்சே இந்த பையனுக்கு இப்டி ஆயிடுச்சே அப்டி சொல்டு எங்க வீட்டுக்கார்ட எல்லா சொல்லி நா பொழம்புன அவ நைட்டே எனக்கு அன்னைக்கு பத்தரை மணிக்கு கால் பண்னா ஏழு காலுமே நா அவன்ட அன்னைக்கே முடிச்சிட்டே பன்னென்ற மணி வரைக்கு நா அவன்ட போன் பேசிகிற ஆமா சனிக்கிழம நைட்டு அவனுடைய எல்லாத் தி என்ட சொல்லிட்டான்டி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டா என்ட எதுவுமே மறைக்ல சூவர்ருங்க அந்த பொழக்கோ அந்த பையன வந்து ரொம்ப புடிச்சிருச்சி அதுதா எங்க வீட்டுகாரர் சொன்னா ஏ பேக் டீ இதெல்லா நம்புற அப்டி இருந்த இத நினைச்சி பீல் பண்ணிவ உக்காந்து வேரு இன்னு தூங்கலையா எப்டி பாரு
இந்தாங்க சொல்ல முடியாது யாரு மேபி நீங்க இந்த கா டாஸ்க் முடிக்கிறதுக்காக சும்மா ஒரு கதைய உருவாக் கேக்லா தெர்லக்கா
அதனால தா நா சொல்ற உண்மையாவே அப்டி சொல்லிருந்தானா நா கண்டிப்பா போன் பண்ணி அவன ரொம்பத் ஏனா ஒருத்தவங்க மனசு நா வந்து ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் ஃப்ரியே அது அப்டின்னும் போது எனக்கு வந்து ஆனா அப்டி இருக்க மாட்டா எனக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து அவன திட்டக்க கூட மனசு அது மாரி இருக்க வாய்ப்பே இல்ல ஆனா இந்த காலத்து பசங்க நம்ப முடியாது இந்த இனி சொல்ற பாத்தியா எங்க வீட்டுக்காரு அப்டி தா சொல்றாரு அதனால வந்து நா நம்ற அவன அவ்ளதா
நீங்க சொல்லம் போதே எனக்கு நம்புணுன்னு தோணவே இல்லக்கா
அப்டியா அவ பேக்கா சொல்றவதா நனச நீ
நீங்க சொல்லம் போதே எனக்கு டக்குன்னு வந்து நம்மோ கொஞ்சம் பேசிருப்போல அதுலே நமளுக்கு தெரியுல இது எங்க அப்பா கூட எடுத்த போட்டோ அப்டி இப்டில்லா காமிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அப்ப அந்த மாதிரி எதுமே மென்ஷன் பண்ணலையே அப்பனா அது கண்டிப்பா பொய்யாதான இருக்கு நேத்து நா யோசி பாத்துட்டுருந்த
அப்டியா அவ அப்பா கூட எடுத்த போட்டோ நீ பாத்தியா
சின்ன வயசுளா எடுத்த போட்டோ காமிச்சாக்கா
ஆமா அதுக்கப்ரோ தா அவங்க அப்பா செத்துட்டாரே
அதுதா அதுக்கப்புறதான யோசிச்சி பாத்து உருவ ஒரு வேல இது உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ ரெரண்டுமே எனக் தெர்லயே அப்டின்னு
அதுதா இப்ப எனக்கே க என்னயே நீ கொழப்பிட்ட பாத்தியா உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல அவ இருவது தா அவங்க அப்பா செத்துட்டான்னு சொன்னா பாப்பா கொரோனால அதாவது அந்த இயர்ல தா
அது எப்டிக்கா ரெண்டு பேரு ஒரே டைம்ல சாவாங்க
நீ நம்பளயா ஆ இரு நா ஒரு இயலா ஒன்னு சொல்லுவா அவ எப்பஷ் தி இது மாரிதா சொன்னா கொரோனானு ஆன ரியாலிட்டி கெடையாதா அவங்க அம்மா வந்து தூக்கு மாட்டி செத்துட்டாங்களா அஞ்சி நாள் ல அதுக்கு அப்ரோ வந்து அவங்க அப்பா அதே மாதிரி தூக்குமாட்டி செத்துட்டாலா என்ன பிரச்சன்னனு அவங்களுக்கு தெரியாதா அவ பொய்யாதா சொன்னா பர்ஸ்ட் எகிட்ட கொரோனான்னு அக்கு அதுக்கப்ரோ ரொம்ப ரியல பேசுனோல அதுக்கப்ரோ வந்து இல்லக்கா நா ஒண்ட பொய் சொல்ல விரும்பல எங்க அம்மா வந்து சூசைட் பண்ணிதா செத்துட்டாங்க அதுக்கு அதுக்கப்புற எங்க அப்பா செ எங்க அம்மா செத்தனால எங்க அப்பாவு செத்துடாரு லவ் பண்ணிதா கல்யாணம் பண்ணிக்கிணாங்கக்கா அம்மா ஒரு ஆட்டோ டிரைவரு அவங்க அம்மா ஒரு ஆட்டோ டிரைவரா டிரைவர அவங்க
ஆ அது சொன்னாங்க்கா
அப்ப உண்மைய தாண்டி சொல்லிருக்கா ஆனா அவங்க செத்தது உண்மையதா இருக்கு நா நெனைக்கிறே எப்பர்டி நல்லார்க்கறவங்கள போய் செத்துட்டுனு யாரா சொல்லுவாங்களாடி
அதான்க்கா
உண்மையாவே தூக்குமாட்டி செத்துட்டாங்களாங்க
அது எப்டிக்கா பசங்கள விட்டுட்டு அப்டி இறந்துருப்பாங்க
அது அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சன போல அதனால செத்துட்டாங்களா யாருக்கு தெரியம அவுங்க அம்மா இதெல்லா நீ அவங்கிட்ட கேட்டுறத என்னைக்குமே கேட்டுறாத என்கிட்ட சொன்னது நா உங்கிட்ட அப்டியே ஒரு ரியலைஸ் பண்ணி எங்கிட்ட சொன்னா அவங்க அவனை அவங்க அம்மா வந்து குடி குடிப்பாங்களாண்டி அந்த குடி பழக்க இருக்க ஆட்டோ ஓட்டுறாங்களா அதனால குடிப்பாங்களா அதனாலவே என்ன பிரச்சனனே எனக்கு தெரியாது கா ஆனா எங்க அம்மா தூக்குமாட்டி செத்துட்டாங்க இவங்க செத்து அஞ்சு நாள்ல எங்க அ ப்பா சொத்துடாரு தூக்குமாட்டின்னு லவ் பண்ணிக்கல்யாணம் பண்ணவங்க ரொம்ப வந்து நல்லா இருப்பாங்களாண்டி ரொம்ப பாசமா இருப்பாங்களா என பிரச்ச னனு தெரில ஆனா செத்துட்டாங்க பிரச்சனய அவன்கிட்ட சொல்ல கூட விரும்பாதக்குள்ள போலாம்ல
ஆமாக்கா
எல்லா பிரசன்னையு வந்து என்ட சொல்லுவா ஆனா அப்டி சொல்லிட்டா அப்டி சொல்லி முடிச்சுடா அந்த கதைய அதனால எனக்கு தெரில மேபி இப்ப எனக்கு என்ன டவுட்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீ மட்டு தா எங்க வீட்டுக்கார் வேற அவன் ஃபேக்கு ஃபேக்குன்னு சொல்லி என்ன வெறுப்பேத்துறாரு
ம் ஆமாக்கா
நீ என்னப்பா அவன் கூடக்கற பசங்ககிட்ட உண்மையாவே அவனுக்கு அப்பா அம்மா இல்லையா அப்டின்னு மட்டு கன்ஃபார்ம் பண்ண எனக்கு ஒரு மெசேஜ் மட்டு போட்டுரு சரியா காரியேலா முடிஞ்சதுக்கு அப்றோ சரியா
ம் சேரிக்கா
எனக்கு அது தெரியணு அவ்ளோதா உண்மையாவே அவனுக்கு அப்பா அம்மா இல்லையா அப்டின்றதுதா அவனு தெரியிணு அப்ப உண்மையத சொல்லிருந்தன எங்க வீட்டுக்கார வச்சு நங் நங் நங்னு குத்திருவ பாரு
சேரிக்கா சொல்றேன்க்கா நானு
அது மட்டும் எனக்கொஞ்சோ இன்பார் பண்ணுங்க வேற எதுவு வேண அவங்கிட்டே நீ எது கேட்டுறா சரியா எப்டியு பசங்க எப்டியு பசங்க சர்க்குல்ல உனக்கு தெரியுல
ஆனா அவங்களா அவ்ளோளா எட பேச மாட்டான்ங்கா ஒரே ஒரு பையன் தா பேசுவா ஆனா அவனு அவ கிளாஸ் இல்ல அவன்ட்ட சொல்லிருக் இருக்கனா கூட எனக்கு தெரியலக்கா கன்ஃபாம்மா
சும்மா கேட்டு பாரு அப்ப அம்மாலா இருக்காங்களா இல்லையாடான்னு கேலே அவ என்ன சொல்றன்னு பாப்போ
சேரிக்கா ஓகேக்கா இந்த பசங்க போய் அவன் கிட் ட சொல்லாம இருந்தா சேரிதா
கரெக்டோ எப்டி உங்களுக்கு அப்பா அம்மா இல்லன்றது தெரியு நான்தா சொல்லிருப்பேன்னு கரெக்டா சொல்லிருப்பா அவ்ளோதா
அதுதாங்கா இந்த பசங் ஆமா இந்த பசங்க போய் அவுங்கிட்டயே இந்த மாரி இந்த பொண்ணு கேட்டாடா எப்டி அவளுக்கு தெரியு உனக்கு அப்பா அம்மா இல்லன்னு அப்புறோ அவனே கண்டுபிடிச்சிறா அவன் தா அவ்ளோ மூல வச்சிருக்கானே
ஆமா அவனுக் கரெக்டா சொல்ருவா அந்த அக்கா தா வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்டின் சொல்லிட்டு அவ கன்பாம் பண்ணுவா இல்ல பிரச்சனை இல்ல இருந்துசுன்னா நா ஃபோன் பண்ணி திட்றோ ஃபேக்காலா அப்டிலா எதுவு ஒரு மா ஒரு எமோஷனல் ஒருத்தங்கூட வந்து விளையாடக் கூடாதுன்ன கரெக்ட்டு தானே அது
அதாங்கா
நீங்க என்ன வேணாலு பேசலா என்கிட்ட ஆனா எமோஷனலா ஒருத்தங்கிட்ட டிபண்ட் பண்ணி விளையாட்றது ரொம்ப தப்பான விஷய இல்ல கண்டிப்ப நா அவ ட்டான் சொல்லுவா அவ்ளோ தா மத்தபடி வேற ஒன்னு இல்ல மத்தபடி நா என்ன பண்ண போறே அவன சொல்லி எனக்கு அதுல இருந்து இவ உண்மையாவே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பி டெ டி டெய்லியுமே நா அவ கதைய எ வீட்டுக்காரட்ட சொல்வா அவ நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டா எ கூட இருந்தாலு அவ என்ட்ட பொய்யா பழக வேணா நீ உண்மையாவே சொன்னாலே நா உண்மையா இருப்பே என்ன பண்ற நா ஏ பொய்யா அவுகிட்ட பழகனு எனக்கு எந்த அவசியமு இல்ல நீ யாரோ நா யாரோ ஃபோன் பண்ல செரி டைம் முஞ்சிச்சிறி அடுத்த கால் பேசுறியா
ம் செரிக்கா